ம் கேக்குதுங்க தோழி எப்டிருக்கீங்க
நல்லா இரு நல்லா இருக்கேன் நீங்க எப்டி ருக்கிங் ஆ சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டே தோழி வீட்ல என்ன எல்லாரு வெளில வேலைக்கி போய்ட்டாங்ளா
ஆ எல்லா கெளம்பிட்டாங்க நானு ஜாயிண்ட் ஃபேமிலி நாங்க ஆமா
வீட்ல எல்லோரு நல்லா இருக்காங்ளா
எல்லாரும் நல்லா இருக்காங்க
செரிங்க தோழி
நீ என்ன பத் லீவுல்லா முடிஞ்சிருச்சா
ம் முடிஞ்சிச்சு தோழி
விடுமுறைக்கு எங்க போனீங்க
விடுமுறைக்கெங்க பீச்சுக்கு போனோ அதுக்கப்றோ அவ்ங் பாட்டி வீட்டுக்கு போனோ
அ அ
அதுக்கப்றோ சிஸ்டர் வீட்டுக்கு போனோ
வேற எங்கையு சுற்றுலா தளங்கக்கெல்லா போகலையா ம் ஆமா ஆனா
இப்ப கோவிலுக்கு வந்து ஏ போணுனுனா இப்ப நம்ம வந்து அவுங்க கூடவே இருக்கிற மாரி இருக்கு பாத்தீங்ளா பைக்ல வந்து பைக் கிலோ கார்ல்யோ அவுங்க கூடவே இருக்கிற மாரி இருக்கு அந்த இடத்துங்கல்லா இயற்கையா சுத்தி பாத்த மாரி இருக்குன்றதுனால
ஓ ஓ
தூரோம் போயிட்டு வந்தோ ஒரு ஒரு வீக்கும் போனோ ஆனா நா நல்லா ஜாலியா என்ஜாயா இருந்தது இப்ப கால்ல மார்னிங்கி ஒரு த்ரீ ஓ கிளாக் அது போல எழுந்து களம் பி நம்ம வ அத விடியற் காலையில சொல்லுவோ பாத்தீங்ளா அந்த காலையில டைம்ல நல்லா இதுவா இருந்துச்சு தோழி
ம் ம் ம் பசங்களு வருவாங்க
ம் ஆமாங்க தோழி பசங்களையு கூட தா கூட்டுப்போணு அவுங்க எல்லாம எங்கேயு போமாட்டோ
தெர்ல அந்த மாரி சுட் றுலாத்தலங்களுக்கு போறதுக்குன்னா வேற எடத்துக்கு கூட்டு போ சொல்லுவாங்க அதுக்
ஆ அவுங்க வந்துருவாங்க பே சின்ன பசங்க தோழி கொஞ்சோ உங்க சைடு கொஞ்சோ சத்த கேக்குது தோழி அத பாத்துக்கங்க ஆமாங்க தோழி ம் அது வந்து பசங்க சின்ன குட் ட்டி பசங்கனால அவுங்க வந்துருவாங்க தோழி எங்க கூப்ட்டாலு நம்ம கூட இருக்கனந்தா யோசிப்பாங்க அது கோவிலுக்கா இருந்தாலு செ செரி அதிகமா அவுங்க என்ன கேட்பாங்க பார்க்கு கேட்பாங்க பார்க்கு கிட்டனு போங்கனுவாங்க அவ்ளதா
நல்லதுதா நல்லதுதா ம் நாங்களு போவோ இப்ப வெயிலு இந்த தடவ வெயிலோட இதுனால கெளம்பி டூருக்காக கெளம்பி கெளம்பி நின்டாச்சு
ம் ம்
எல்லா எடமு ரொம்ப ஆ நெரிசலா இருந் ச்சுல கூட்ட நெரிசல் வண்டி நெரிசல் அதனாலே செரி கொஞ்சோ நம்ம நடுவுல போலா அப்றோ கொஞ்சோ லீவு முடி முடிஞ்ச ஒடனே கெளம்பலா அப்டின்லா நெனச்சோ
ம் ம்
அ கடைசில போகவே இல்ல
நீங்க உங்களுடைய பயணம் வந்து எங்க கடைசியா நீங்க போயி ஒங்களுக்கு அனுபவ இருக்கு தோழி
நாங்க ஏற்காடு போயிருந்தோ தோழி
ம்
அ ஏற்காடு போயிருந்தோ ரெண்டு நாள் போயிருந்தோ என்னோட சிஸ்டர்ஸ் ஃபேமிலியோட போயிருந்தோ அது நல்லா இருந்துச் சி அதுவே நல்ல வே நல்ல நேரோ நாங்க வந்து ஆ ஏர இந்த சொல்வோல்ல ஆ சனி ஞாயிறுக்கு போகாம வாரத்தில கடைசி நாட்கள் போகாம வாரத்தில் முதல் நாட்களே போயி வாரத்தோட கடைசி நாட் கள்ல கீழ எறங்கனோ மலைல இருந்து நாங்க எறங்கனது ஆ திரும்பி நாங்க இப்டி திரும்பி இப்டி ஒரு இன்ச் கூட நம்மளால திரும்ப முடியாது ஏனா அந்த வாரத்தின் கடைசி நாட்கள்தா அவ்ளோ கூட்டம் வரு வராங்க
செரிங்க தோழி என்ன அதுல அங்க என்னன்னலா எ எங்க சொன்னீங்க எ ஏற்
ஏற்காடுங்க கு அங்க மலர் கண்காட்சி இருந்துச்சி அப்றோ பார்க் இருந்துச்சி
ம்
ஆ வேற ஆ நெறைய எடங்கள் இரு
இ இப்போங்க தோழி இப்ப நம்ம ஏற்காடு போறோல்ல அதனுடைய தொக எவ்ளோ இருந்தா ஏற்காடு போயிட்டு வரலா தோழி
தெரிலியேங்க நாங்க அது நாங்க ஃபேமிலியெல்லா ஜாயின் பண்ணி போனதுனால எங்களுக்கு தெரியல ஷேர் பண்ணிக்கிட்டோ ஆனா என்ன ஒன் ஒண்ணுன்னா நம்ம விடுமுறை நாட்கள்ல இந்த சனி ஞாயிறுல்ல போறத விட ஆ நாட்கள் திங்கள் செவ்வாயில போனோனா நமக் கு எல்லா கட்டணங்களு குறைவா இருக்கு அது தெரிஞ்சுக்கிட்டோ நாங்க போகி
அப்டிங்ளா
ஒரு நாளக்கி மூவாயிரத்தி ஐநூறு ரூவா ஒரு நாள்க்கு ரூம் வாடக அப்டின்னா நீங்க இதுவே இந்த விடுமுறை நாட்களு லீவு நாட்கள் இல்லாம சாதா நாட்கள்ல போனீங்கன்னா அதுலப் பாதி தா வரு ஆயிரத்தி ஐநூறு அப்டிதா வருது
அப்டிங்ளா தோழி
க நாங்க விடுமுறை இல்லாத நாட்கள்ல போனதுனால எங்களுக்கு ஒரு நாளக்கி மூவாயிரத்தி ஐநூறு ரூவா ஒரு ரூமுக்கு வந்துச்சி
ம் ம் சரிங்க தோழி அங்க என்னன்னல்லா நானு அவ்ளோவா லாங்க்ல்லா போனதில்ல தோழி ம் பசங்க குட்டி பசங்கல்லா இருக்கிறதுனால அவ்ளோ லாங்ல இவுங்க வளரட்டுனுதா பாத்துட்டுருக்கோ
ம், ம்
இவங்கள கூட்டு போனுல்ல விட்டு போவவு ஆள் யாரு இல்ல விட்டுட்டு கொழந்தைங்கள விட்டுட்டு நம்மளுக்கு என்ன ஜாலி இருக்கு
ஆமா இல்ல இல்ல நானு பாப்பாவ கூட்டுட்டு போகும்போது அவ ஒரு பத்து மாத கொழந்ததா
உம் இல்ல இவங்கள நா கேட்டுட்டுதா இருக்கே இல்ல இவுங்க வளர்ப் தா அந்தவுடைய எப்டி சொல்றது அந்த காற்று எல்லாமே வந்து இவுங்களுக் ஒத்து போனும இல்லைங்களா அவுங்களுக்கு திடீர்னு சில்லுனுட்டுன்னு போனா எப்டி இருதுன்னா சொல்லுவாங்கன்னு தெரியாது எப்டி ரியாக்ட் பண்ணுவாங்கனு அத்னால செரி போயிட்டு வந்து கஷ்டப்படுறதுடைய கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி போலாம்னு சொல்லிட்டுதா வெயிட் பண்றே தோழி
இது வந்து இவ பாப்பன்றதுனால ஆ கடைல எதுவு வாங்கியு குடுக்க முடில நா டிஃபன் வாங்கி குடுத்துக்குட்டோ மத்தபடி நாக்க கைல வந்து ஒரு இண்டக்ஷடன் ஸ்டவ் சொல்லுவோல்ல அது எடுத்துக்கிட்டு பாலு பாப்பாக்கு கஞ்சி மிக்ஸ் அதெல்லா வந்து கெடக்காத உணவு இப் இட்லி நமக்கு எல்லா இடத்துலயு கெடக்கு இந்த கெடக்காத ஒன் டவு மதியோ வேலைல வந்து கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி எல்லாத்தையு எடுத்துட்டு போயிருவே அத்னால அத ரூம்ல வச்சு ரூம்ல சமக்க கூடாதுன்னு வேற சொன்னாங்க அப்றோ கொழந்தக்கி நம்ம என்ன பண்றது அப்டின்னு சொல்ட்டு இந்த அ மூணு நாளைக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கிட்டா பால் வந்து கெடச்சத அத்னால அத வாங்கி க பாஸ் காச்சி வெளிய கெளம்பும் போது நா எடுத்துட்டு போயிடுவே ஃப்ளாஸ்க்ல
செரிங்க தோழி ஏன்னா சின்ன கொழ கொழந்த கொழந்தைங்களுடைய ஆரோக்கியோ தா நம்மளுக்கு மொதல முக்கியம் ல தோழி ஏதாச்சு சேராத உணவு நம்ம குடுத்துட்டு அதுக்கப்றோ நம்ம வருத்தப்படுறது நம்ளுக்கு என்ன நம்மளால முடியுமோ அந்த எடத்துக்கு என்ன வேணு நம்பளால முடியுமோ அதுக்கேத்தா மாதிரி பிரிப்பரா போயிருக்கீங்கல்ல அது நல்லது தோழி
என்னோட பசங்க வந்து நாங்க ஜாயின் ஃபேமிலினால எல்லா எடத்துக் குமே சீக்கிரோ பழகிடுவாங்க
ம்
எல்லா மனுஷங்கள்ட்டயுமே நல்லா பழகிடுவாங்க
செரிங்க தோழி
மாத்ரி
உம் ம் இவுங்களு அந்த மார் தா ஆனா வந்து எல்லா எடத்தையு ஓகே இங்க இருந்து லாங் லாங் கூட போயிட்டு வந்துருவோ பைக் லிய கூட போயிட்டு வந்துருவோ ஒன்னு க்குஇதுவா இஷ்யூ ஆவாது அவ்ளோ தூரத்துக் பத்து நாளக்கி ஒடனே ஒரு இது ஒன்னே ஒரு ஒரு எடத்துல நம்ம போயினே இருக்கோ ஸ்டரைக்ன்றாங்க அதுக்கப்புறோ பாத் தா ரோடு ப்ளாக் பண்ணிட்டாங்க அப்டின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லா கொஞ்சோ யோசுச்சு அவங்க அவங்க என்ன பண்றாங்க கொஞ்ச நாள் கழிச்சு போலாங்க அப்டின்னு சொ சொல்லிட்டு சொல்ட்டாங்க அதனால சரி இருக் கட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவ்ங்களே வளந்து இந்த எடம் நா பாத்துட்டு வந் தே இந்த எடத்துல இது இருந்துச்சி அப்டின்னு சொல்ற அளவுக்கு ஆவட்டுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்றோ உம் வேற அங்க அங்க ஃபுட்டு் எல்லா என்னென்ன ஃபுட்டு் எல்லா கெடக்கிது தோழி
எல்லாமே கெடக்கீதுங்க எல்லா ஃபுட்டுமே இங்க ஃபேமஸ் தா ஆமா அங்க உங்க ஊ சைடுல
இங்க அப்டி கேக்கல தோழி நானு ஆ நானு வந்து ஊ இப்ப நீங்க போனீங்க இல்ல ஏற்காடுல என்னன்னா ஃபுட்டுலா இருக்குன் கேக்கற ஆ
ஆ நார்மலா எல்லாமே இருக்கு அதிகமா இந்த ஆ தந்தூரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஏனா டூரிஸ்ட்டு ப்ளேஸ்னால
ஆ ஆ ஆ ஆ
பாங்க ஆனா இன்னொன்னு என்னன்னா ஒரு இட் இட்லி வெல வந்து நம்ப ஊர்ல ஒரு பத்து ரூபா பன்னண்டு ரூபா இருக்குன்னா இங்க முப்பது ரூபா இருக்குங்க ம் மத் ஆ மத் தது எல்லாமே வந்து கம்மியா தா இருக்கு இந்த நம்ப ஊரு அளவுக்கு தா இருக் கு ஆ நான்வெஜில்லா மத்தபடி இந்த இட்லி ஒரு நமக்கு கொழந்தைக்கி குடுக்கலா அப்டின் சொல்லி பாக்கம்போது அதுதா வந்து ஒரு இட்லி முப்பது ரூபானு இருந்துச்சி அப்றோ நம்ம என்ன பண்ற கொழந்தைக்கி வேணுமே அப்டின்ட்டு நாங்க என்ன பண்ணோ ஆ இந்த மாதிரி ஆ பிளான் பண்ணா கெளம்ப முடியாது திடீர்னு கெளம்பணோ
ஆமாங்க தோழி அது என்னமோ உண்மதா
ஆ திடீர்னு கெளம்ணோ அப்ப மொத நாள் ஒரு ரெண் நாள் முன்னாடிதா முடிவு பண்ணி நாங்க என்ன பண்ணிக்கிட் டோம் இங்க இருந்து போற அன்னக்கி மார்னிங்கே கெளம்பிடலா அப்டின் சொல்ட்டு ஆ நா என்ன பண்ணிட்டன் நா கால்ல டிஃபன் நா எடுத்துக்கிற
ஆ ஆ
கால்ல டிஃபன் சாப்ட்டுட்டு தா போறோ நைட்டுக்கு டிஃபன் நா எடுத்துக்கிற என்னோட கூட வந் த என்னோட சகோதிரி வந்து மதிய உணவு நா ரெடி பண்ற அப்டி சொல்லிட்டாங்க அவுங்க வந்து எலுமிச்ச சாதோ தயிர் சாதோ உருளக்கெழங்கு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அத நாங்க வந்து இங்கிருந்து கெளம்பி ஏற்காடுக்கு போமோது போற வழி ல ஒரு எடத்துல நிறுத்தி சாப்ட்டுக்கிட்டோ நா நைட்டு க்கு நம்ம என்ன எடுத்துட்டு போறதுன்னு பண்ணோமோ இட்லியா அப்றோ இட்லி பாப்பாக்கு மட்டு எடுத்துக்கிட்ட சப்பாத்தி போட்டு சாஃப்ட்டா பேக் பண்ணி எடுத்துக்கிட்ட சி தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சி எடுத்துக்கிட்டோ ரொம்பவே நல்லா இருந்துச்சி
செரிங்க தோழி ஆமா எம்ப நைட்டுக்கு எதோ ஒரு வேள சாப்பாடு எதுவு ஆயிடும்ல்ல நம்ம வீட்ல சாப்ட்டோனாலு ஒடம்பு வேற டக்குன்னு நம்ம டிராவல் பண்ணமோது ஒத்துக்காது வேற கடஉணவு சாப்ட்டு நம்ம தூங்கிட்டா ஓகே தூங்காம நம்ம முழிச்சிட்டு அந்த மாரி எதன்னா கொஞ்சோ ஒடம்புக்கு சேராது
ஆமா அதுலயே போன ஒடனே அந்த மலர் கண் காட்சிக்கு வெளியே காரப்பூரி மாரி வித்தாங்க அது வந்து என் ஹஸ்பண்ட் போ அது போன ஒடனே அவருக்கு ஆ செட் ஆகாத மாதிரி ஆயிடுச்சி அது சாப்டவு ம் ம்
அதா பாத்து உணவு சாப்ட்டுக்குணு அது இல்லாம ஆ சுடு தண்ணி குடிச்சா கொஞ்சோ நா பெட்டரா இருக்கும் தோழி
ஆமா பகல்லா வந்து வெயில் நம்ப ஊர் மாரிதா இருக்கே அந்த ஊட்டி கொடக்கானல் மாதிரி இல்ல நம்ப ஊர் மாதிரி இருக் கு ஆனா இரவுல நல்ல குளிர்
ம்
ஆமா
ம் சரிங்க தோழி எல்லா வந்து அவங்க வெ வெளியில இரவுல அதா எல்லா வெளியில வந்துட்டு இருந்தாங்கலே தோழி
ஆமா ஆமா இரவுலையு வராங்க பகல்லையு வராங்க
ஆ அவ்ளோ வெயில் இருக்கு அங்க
ஆ இருக்கு
சரிங்க தோழி ரொம்ப சூப்பரா பேசுனிங்க தோழி உங்க கிட்ட பேசனதுல ரொம்ப மகிழ் ச்சி தோழி திரும்பம் அ தி ம் திரும்பவு இன்னொரு கால்ல சந்தி ப்போ தோழி நம்மளுக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிச்சு தோழி
ஆ நன்றி நன்றி வணக்கம்